ஹலோ
ஹலோ
சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சிஸ்டர் நீ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க
இப்பந்தா லன்ச்சு முடிச்சே சிஸ்டர் நீங்க
இந்த நா இப்பதா வேலயெல்லா முடிஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தே இனிமேல்தா சாப்பண்ணு நீங்க சாப்ட்டாச்சா
ஆ நா சாப்பிட்டே சிஸ்டர் நீங்க இன்னு சாப்பில்லயா
ஆஹா இல்ல இனிமேல்தா சாப்புண்ணோ
ம் பாப்பா சாப்டாச்சா
ஆ பாப்பா சிக்கன் செஞ்சாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்னு சாப்டா அது சாப்ட்டு இப்பதா தூங்க வச்சே
ம் ம் ம்
அங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்
இன்னிக்கி நான் வெஜ்லதா சமச்சே நான்வெஜ் சமைக்கில ரெண்டு நாள்ல கோயில்ல ஒரு திருவிழா அதனால இன்னிக்கி நான்வெஜ் சமைக்கில
அப்புடியா திருவிழாக்காக தா அப்ப நான்வெஜ் கிடைது அப்ப வீக்கண்டு வீக்கண்டு நான்வெஜ் எடுத்திருவீங்ளா
ஆமாமா
ஓகே ஓகே இங்கியுமே அப்டிதா அ நால் நாளைக்கு ஒர் தடவ நான்வெஜ் எடுத்துர்வாங்க இன்னிக்கி காலைலே வாய்ன்ட்டு வன் நாங்க ஆக்சுவலா அந்த தந்தூரி போடுவாங்கள அந்த பெரிய லெக் பீஸ் மாரி ஒன்னு வாய்ன்ட்டு வந்தாங்க செட் ரெண்டு வாய்ன்ட்டு வந்தாங்க அப்புறோ மீன் வாய்ன்ட்டு வந்தாங்க அந்த லெக்பீஸுல வந்து அந்த தந்தூரி மாரி பண்ணிட்டு அததா இப்ப சாப்ட்டோ இப்ப மீன் கொழம்பு ரெடி ஆய்ட்ருக்கு ரெடியான ஒன்னே சாப்ட வேண்டிதா
ஓ சிக்கன் ஃப்ரை பண்ட்டீங்க
ஆமா சிக்கன்னா சிக்கன் இல்ல லெக் பீஸு பெருசா ரெண்டு லெக் பீஸ் அ தொடயோடு சேத்து வெட்டுவாங்கள ரெண்டு லெக் பிஸு அந்த மாரி வெட்டி
பண்ணீங்க ப்ரைனா எண்ணைல போட்டா இல்ல வேற மாதிரியா
அ இல்லல்ல தோச கல்ல வச்சு ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்ட் தா நல்லா பண்ணுவாங்க அவங்க தா பண்ணாங்க இத
ஓ செரி செரி இல்ல என்ன மாதி பண்ணிங்கன் சொல்லுங்க எ பொண்ணு இந்தமாரில ஆச தே ஆப்ட ஆசப்படுவா நா இது பண்ணி குடுத்ததில்ல ஆனா இந்த ஐட்டம் பண்ணி குடுத்ததில்ல சொல்லுங்க நா செஞ்சு பாக்றே
ஆக்சுவல சிக்ஸ்டி ஃபை மாரி தா நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெப்பரு அப்பறோ உப்பு அப்றோ சிக்கன் மசாலா அந்த மாரி இர்ந்துச்சுனா சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா போட்டுட்டு அப்பற எக்ஸ்ட்ரா தயிரு லெமனு அப்பற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா போட்டு அ அந்த சிக்கன் லெக் பீஸ்ல மேரினேட் பண்ணி வச்ட்டு ஒரு ஒன்னவர் கழிச்சு தோச கல்ல எண்ண விட்டு அப்டி போடுற மாரி இருக்கு ஒவ்வொரு பீஸா எடுத்து போட்ற மா போட்டு போட்டு அத சிம்லேதா வெச்சிர்க்கணு சிம்லே வச்ட்டு ரொம்ப நேரோ வேக வெக்கணு அப்பதான அந் சிக் கன் வந்து உள்ள போய்ட்டு நல்லா வேகு அதனால தோச கல்ல போட்டு மூடி வச்சு மூடி வச்சு எடுத்து திருப்பி திருப்பி பெரட்டி பெரட்டி வுடனு
ம் ம் இந்த மாதி பண்ண மோச்சுல ரொம்ப நே ரொம்ப நேர ஆகுல கேஸ் ரொம்
ஆமா ஆமா ரொம்ப நேர ஆகு
இப்போ வந்து கேஸ் கொஞ்ச தட்டுப்பாடு இர்ந்துதுன்ன கொஞ்ச பயோ கேஸ் யூஸ் பண்றதே நா கொஞ்சோ கம்மி பண்ணிட்டே ரொம்ப அதிக யூஸ் பண்றதில்ல இப்ப ரைசுகோட ம் ரைஸ் வந்து இப்ப குக் குக்கர்ல தா வச்சிர்றது இல்லனா மிந்தி வடிப்ப இப்போ கொஞ்ச நாள் கேஸ் வந்து வர்றது கொஞ்ச பிரச்சன அப்டினுட்டு செல் செல எடங்கில சொல்றாங்க சில இடங்கள்ல ஒன்னு பிரச்சன இல்லங்கிறாங்க செரி எதுக்கு ஒரு சிக்கனமா இருப்போனு இது வரைக்கு நா சோறு வடிக்கதா செஞ்சிட்ருந்த இப்போ கொஞ்ச நாளா குக்கர்ல வெச்சிர்ற பசங்ளு வீட்ல இருக்கறதால அந்த டைம்ல வச்சு விட்டுறே இல்லனா சோறு வடிச்சுதா ஆகுணு ஸ்கூல் போறதா இர்ந்தா கண்டிப்பா கெட்டி குடுக்கறதுக்கு சோறு வடிக்கிணு இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்
காதா பசங்களுக் கட்டி குடுத்தே
அது வந்து நம்ம இப்போ வெரைட்டி ரைஸ்ல்லா பண்ணும் போச்சுல நமக் கு நெனச்ச மாதிரி வராது ஆ இப் போனு உதிரி உதிரியா அப்பில்லா வராது அந்த மாதிரி கேஸ் இந்த குக்கர்ல பண்ணும் போச்சுல்ல அந்த மாதிரி வராது கொஞ்சோ அ நா கொஞ்சோ கொழையா இருக்கட்டுன் தா பண்ணுவே குக்கர்ல இருக்கும் போச்சில இன்னு கொஞ்சோ தண்ணி ஊத் தி நல்லா கொழையா இருக்கட்டுன்டு தா பண்ணுவே நம்ம வெ சோறு வடிக்கும் போச்சில் நம்ம கு எந்த இதுல வடிக்கலாங்றது பா எந்த லெவல் போதுங்கறத பாத்துக்குலா அதுல இது இல்ல கொஞ்சோ இன்னு கொஞ்சோ நல்லா வேகட்டு சொல்லி விட்டுறே
ஆனா ரெண்டுக்குமே ஒரே டைம் தானே ஆகு ஆக்சுவலா குக்கர்லே மூணு விசில் வரணுமா எத்தன விசில் விடணு குக்கர்ல
குக்கர்ல ய ஃபர்ஸ்ட்டு விசில் வச்சுட்டு கொஞ்சோ கம்மி கூட பண்ணி வச்சிருவே என்னன்னா தண்ணி நெறயா ச ச பழைய காலத்து குக்கர்லா சூப்பரா சோறு வ சோறு இது ரெடியாயிருது து ஆனா இப்ப வாங்குற குக் கர்ல அந்த அளவுக்கு இல்ல நா அத பாத்திருக்கே எங்க மாமியார் குக்கர் எல்லா பழைய குக்கர் இருக்கு அப்போ அது வந்து சூப் சூப்பரா வ ரெடி ஆயிடு ரைஸூ வச்சோனா ஆனா இதுல வந்து தண்ணி உள்ள நின்னுட்டு சோறு வேகாத மாதியே வரு அதனால நா என்ன பண்ணுவே அதுக்கு பிறகு அவங்கட்ட கொஞ்சோ டிப்ஸ் கேட்ட போச்சுல அவங்க சொன்னாங்க மேல வந்து விசில் அடிக்கும் போச்சில தண்ணியோட விசில் அடிச்சிட்டு இருக்கும் போச்சில உள்ளயு தண்ணி இருக்கு அப்போ இன்னு கொஞ்சோ த மேல தண்ணியே இல்லாம விசில் வந்துச்சுன்னா அப்போ வந்து ரைஸ் உள்ள வெந்துருச்சுனு அர்த்தோ இப்ப அத வச்சுதா நா பாக்குறது தண்ணி இல்ல ஃபஸ்ட்டு நா குக்கர்ல ரைஸ் வச்சோனாலே எனக்கு தண்ணியாவே நிக்கு ஏ நிக்கிது அப்டின் நெனச்சிட்டே இருப்பே அதுக்கு பிறகு இப்போ நா வைக்கும் போச்சுல பாத்துக்குறே விசில் வரம்போச்சுல மேல பாப்பே அப்போ தண்ணியோட வரல அப்போ ரைஸ் வெந்துருச்சு அப்டி சொல்ட்டு அதுக்கு பெறகு ஆஃப் பண்ணுவே ஆனா ர வடிக்கிறக்கு கொஞ்சோ நேரோ ஆகதா செய்யு இதுல டக்குனு சீக்கிரோ ரெடியாயிரு
ஓ ஓகே நா இதுவரை குக்கர்ல வச்சதில்ல குக்கர்ல வச்சு நா பாத்ததுல்ல அம்மா வீட்லயு அப்டிதா இங்கயு அத் தையு குக்கர்ல வச்சு நா பாத்ததில்ல சாப்பாடு சாப்பாடு மட்டு மத்த அந்த பருப்பு வைக்குறது அதெல்லா குக்கர்ல் வப்பாங்க இத மட்டு வச்சதில்ல இப் ப கேஸ்ஸு முன்னாடிலா அ நல்ல பழக்கத்துல அந்த மொத கேஸ்லே வந்து சாப்பாடு வடிச்சிருவாங்க இப்ப கேஸ் தட் தட்டுப்பாடு இருக்கிறதுனால அடுப்பு வெறகடுப்புல வந்து சாப் அதுல சாப்பாடு மட்டு வெறகடுப்புல வச்சுட்டு மத்த ஐட்டம் பண்றதெல்லா கேஸ்ல பண்ணிறாங்க இப்போ இப்ப ரீசண்டா கேஸ் வந்து தட்டுப்பாடு வந்ததுல்ல அப்பயில இருந்து அடுப்பு ஆரம்பிச்சாச்சு அதுக்கு முன்னாடில்லா அடுப்பு யூஸ் பண்றதே இல்ல நீங்க வெறகடுப்புலல்லா பண்ணிருக்கீங்ளா
நாங் இருக்குற இவ்வா இந்த இடத்துல வெறகெடுப்பு யூஸ் பண்ண முடியாது ஆனா என்ன எங்க மாமியார் இப் போ எ எ சொந்த ஊர் போயிட்டாங்க அவங்க நா கேமரால அவங்கள பாத்தே அவங்க வெளிய சோறு அடுப் வச்சி சோறு பொங்குறாங்க சரி அவங்க ஏற்கனவே கொஞ்சோ சிக்கனமா இருக்கணும்பாங்க அதனால இப்ப நா அது கேமராவுல பாத்தே என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாக்க முச்சல வெளிய ஒரு நாள் உக்கார்ந்திருந்தாங்க வெளிய உக்காந்தி என்ன பண்ணிட்ருக்காங்கன் பாத்தா அடுப்பு வச்சு சமையல் பண்ணிட்ருக்காங்க
ம் வீடியோ காலா
இல்ல அது கேமராவுல நம்ம பாக்கலாலீல கேமரால நெட் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இப்ப ஆ அப்புடி பாத்தே என்ன இப்ப ஊருக்கு அவுங்க முன்னாடியே போய்ட்டாங்க நாளைக்கு நாங்க போறோ செரி ஊருக்கு போன் வர்வங்க என்னல்லா பண்றாங்கன்னு சும்மா பாக்க முச்சில பாத்தா வெளிய சமையல்லா பண்ணிட்ருக்காங்க ஆனா என்னென்ன மாரி சமைக்கிறாங்கன்னு தெரியல கொஞ்சோ உள் அதே மாரி நீங்க சொன்ன மாரி சோறு மட்டு வெளிய வச்சுட்டு உள்ள வச்சு கொழம்பு அந்த மாரி வெச்சுப்பாங்க நெனக்கே ஏன்னா பாத்திரங்கள் கழுவுறக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு நம்ம இப்போம் பழகிட்டோல்ல கேஸ்லயு வச்சு பழகிட்டோ அப்போ வந்து நம்ம இது இ எல்லாமே நம்ம அடுப்புல வச்சோனீனா பாத்தரோ கழுவுறுது கஷ்டோ அ அதுக்குன் அதுன் ம் அது அதுவு கஷ்டோ அதுனால கொஞ்சோ நீங்க சொல்ற மாரி கொழம்பு கூட்டு எல்லா உள்ள வெப்பாங்கன்னு நெனைக்கிறே எ இது சோறு மட்டு வெளிய வடிக்கிறாங்கன்னு நெனக்கிறே
ஓ சேர் சேர் திருவிழாக்காக ஊருக்கு போறீங்களா
திருவிழாக்காக ஊருக்கு போறோ உங்க ஊர்ல வந்து படக்கஞ்சி ஊத்துறாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து எங்க ஊர்ல பனமரல்லா நெறைய உண்டு பனமரம் ஏறுவாங்க பதநீர் எடுப்பாங்க அதுனால இப்போ அந்த இந்த இன்னிக்கு இதோ இந்த வைக இந்த மே மாசோ வந்து எல்லாரு பயனி பதநீர் கொண்டு வந்து அத காச்சி அத படக்கஞ்சின்னு சொல்லுவாங்க வேற அதுல கப்பா பத பதனீர் இருக்குறதுனால அதுவே இனிப்பாதா இருக்கு அது கூட பரு பயிர் வகைகள் எல்லா போட்டு பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு செல கொஞ்சோ சில பேரு அது இப்போ பய் பயனி எல்லாமே அந்த டைம்ல சீசன் எல்லாது இருக்குறதுனால அது வந்து ப பதனி வச்சு பண்றாங்க செல டைமு இந்த சைட்ல பதனீர் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அ அந்த டைம் வேற நேரத்துலயு சாப் படைக்கஞ்சி ஊத்துவாங்க அந்த டைம்ல கருப்பட்டி போட்டு பண்ணுவாங்க ஆனா இந்த டைம்ல பதனீர் கெடைக்குறனால பதனீர வச்சே பண்ணுவாங்க
ம் ம்
ம் அது ஒரு விசேஷோ ஆ ஆ ஆமா ஆ ஆ ஆ அதா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாரி கலாச்சாரோ எங்க ஒரு ல்ல பனைய சுத்தி சுத்தியே தா முந்தி வேலையெல்லா ஓடி க்கு இப்ப தா கொஞ்சோ கொஞ்சோ எல்லாரு மாறி இருக்காங்க பனமரோ ஏறுறது ப பய்னி காய்க்கிறது கருப்பட்டி பண்றது அப்டியே ஓடிருக்கு கொஞ்ச நெல்லு அதெல்லா வெளைய வச்சுட்ருந்தாங்க கொஞ்சோ ஒரு நான் சின்ன வயசுல இருக்க முட்ச்சுல இப்பல்லா நெல்லு இல்ல
ம் ம்
இருக்குறவங்களையுமே கொஞ்சோ கொறைஞ்சே தா செஞ்சுட்டாங்க அந்த அளவுக்கு இல்ல
ம் ம்
அது மாரி ரொம்ப கஷ்டமான வேலதா
ஓகே ஒர் ஊருக்கு பொயிட்டு எத்தன் நாளு தங்குற மாரி
இருவது நாள் தங்கிருவோ சிஸ்டர்
ஓ பாரு அப்போ இங்க வீட்ல இங்கெல்லா எல்லாருமே போறீங்களா குடும்பத்தோடே வா
ஹஸ்பண்ட் மட்டு எங்கள விட்டுட்டு ஒரு ஒரு போர் டேஸ் அங்க ஸ்டே பண்ணிட்டு அப்றோ திருப்பி வந்துவாங்க நாங்க எல்லாரு மாமியார் கூட அங்கேய இருந்துட்டு நா ஒரு டுவெண்டி டேஸ் கழிச்சு வருவோ
அப்புற சாப்பாடு அவங்களுக்கெல்லா கடையில் சாப்ட்டுவாங்களா
ஆமா அந்த மாரிதா சாப்ட்டுக்குவாங்க
அப்புடியா சரி சரி வேலைக்காக மறுபடியு திருப்பி வராங்களா ரிட்டன்க்கு
ஆமா ஆமா அவங்களுக்கு ரொம்ப நாள் லீவ் போட முடியாது அதனால ஒரு ஃபோர் டேஸ் மட்டு லீவ் போட்டு வர்றாங்க அது பிறகு இங்க வந்துருவாங்க
ஓகே ஓகே ஓகே அப்புறோ வீக்கெண்ட் தா வந்துடுவாங்க அங்க
என்ன சிஸ்டர்
வீக்கெண்ட்டானா வந்துருவாங்களா
இல்ல வீக்கெண்டானா வந்து வர முடியாது ஏன்னா ரொம்ப தூரோ எங்க ஊரு அதுனால ஆமா இப்ப அது பெறகு நாங்க தா திரும்பி வரோ அப்புற இவங்கொ நாலு நாள் மட்டும் ஸ்டே பண்ணி வந்துடுறாங்க நாங்க ஊர்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு இருவது நாள் இருந்துட்டு நாங்க மாமியார் எல்லாருமே சேந்து திரும்பி வந்துருவோ
ஓ சேரி சேரி சூப்பர் நல்லாஜாய் பண்ணுங்க கொழந்தைங்க அது ஸ்கூல் தொறக்கற வரையு அங்கேயே இருந்துட்டு வர மாரி
ஆமா அப்டிதா சிஸ்டர் இப்போதைக்கு பிளானு ஒரு டுவெண்ட்டி டேஸ் கரெக்டா இருந்துட்டு வர மாதி
ஜூன் ஒன்னுதானே
வந்து ஒரு ரெண்டு மூணு நாளையில ப்றோ திருப்பி ஸ்கூல் ஓபன் பண்றத தா சொல்லிருக்காங்க இப்போதைக்கி லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற மாரி இல்ல ஆனா அது அந்த டைம்ல தா தெரியு வெயில் அதிகமா இருக்குன்னு லீவ் விடுறாங்களா என்னங்கிறது தெரியல ஆனா இந்த டைம் வந்து கொஞ்சோ ரீஓபனிங் டே பஸ்ட்டே சொல்லிட்டாங்க சில நாள் இந்த சில டைம் வந்து ரிஓபனிங் டே சொல்ல மாட்டாங்க
ம்
ம் வேற கொஞ்ச சொல்லி முன்னதாவே ஓபன் பண்றதா தா சொல்லிருாக்காங்க இல்லன்னா ரொம்ப டிலே பண்ணிற்றாங்க இப்பவே வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்றது ரொம்ப லேட் பண்றாங்க
ஆமா ஆமா ஆனா இப்ப கொஞ்ச வெயில் கம்மியா தா இருக்குது இந்த ஒரு நாள் நாளாவே மழை பேஞ்சுட்டுருக்கு ம்
நேத்து வரைக்கு இந்த மழை பெஞ்சது ஆனா இனைக்கு அனாலாதா இருக்கு ஒண்ணு முடியில
இங்கியுமே இன்னக்கி இதாதா இருக்கு வெயிலே இல்ல சுத்தமா மழை வர மாரி இருக்கு ஆனா மழை வரல இன்னு சேரி ஓகே ஆ ஓ கே சிஸ்டர் ஓ கே பாய்